ஹலோ மேம் சொல்லுங்க மேம் ஆஹ் கேக்குது கேக்குது
ஆஹ் நல்லார்க்கிங்ளா
கொ நீங்க எப்டிர்க்கிங்க
ஆஹ் நல்லா இருக்கே அ சாப்பாட்லா முடிஞ்சுதா
ஆஹ் எல்லாமே இப்ப முடிஞ்சிச்சு காலைலயே முடிஞ்சிச்சு
ஆஹ் ஓகே ஆஹ் சமையல்லா முடின்சுதுடா என்னைக் காலைல ஒரு கல்யாணொ இருந்தது
உம்
கல்யாணொ முடிச்சுட்டு வந்தோ ச அப்ப இனிமே மதியானத்துக்கு மேலதா சமைக்கணு
செரி சேரி
ஆஹ் தெரிஞ்சோங்க கல்யாணந்தா
அப்டிங்ளா ஆஹ் ஆஹ் ஆஹ்
லா சூப்பரா இருந்தது வித்தியாசமா இருந்தது
ஆஹ் எது மாதிரி பண்ணாங்க
எது மாரின்னா நம்ம அந்த கொங்கு நாடு ஸ்டைல் சொல்லுவாங்கல்ல
ஆமா
கொங்கு நாடு விருந்து அந்த மாரிதா இருந்தது நாலா எதுஞ் சொல்ல ஒரு மூண் நாள் கல்யாணோ மாரி
ஓ மூண் நாளா ஆஹ் ஓர்
க சொந் சொந்தந்தா கொஞ்ச சொந்தந்தா சோ அதுனால மூண் நாளைக்கு முன்னாடியே வந்துர்ணுன் ட்டாங்க
ஓகே ஆ ஆ ஆ
ங்க அதனால மூன்னாளைக்கு முன்னாடியே போயிட்டோ நழுங்கல்லா வெக்கிறாங்க ல்லயா ஏழுத்திங்கள் சீர் இருக்கு சோ அதனால ஏழு திங்கள் சீருனா மாமங்க எல்லா வந்து சோறாக்கி போட்டு ஆ அந்த பொண்ணுக்கு வந்து சோறாக்கி போடுவாங்க எல்லா சீரு சாப்பாடு சீர் கொண்டு வருவாங்க அந்த கூடை இருக்குல்ல கோழி கவுத்துற கூட மாரி அந்த கூடைய வந்து கு ட்டியா இருக்கு அந்த கூடையில வந்து அரிசி அ ப க ப பருப்புங்கள்லா வந்து இந்த படினு சொல்லுவாங்கல்ல பித்தளைல
ஆமா படில
லா வந்து பருப்புங்க அப்றோ வாழப்பழோ செவ்வாழ தா வெப்பாங்க செவ்வாழ அ சீப்பு அது அப்றோ பூவு பழோ இதெல்லா வெச்சி ஆ மாமா முறை யார் வந்தாலு தாய் மாமா த செய்யணோன்னு இல்ல அந்த பொண்ணுக்கு மா மே அப்டின்ற மொற யாரெல்லா வருதோ அவுங்க எல்லாருமே அந்த இத கொண்டு வருவாங்க சாப்பாடு செஞ்சி போட்றதுக்கு கொண்டு வருவாங்க அந்த சாப்பாடு எல்லா செய்வாங்க ஆ செய்யறதுக்கான பொருள்லா செய்வாங்க அந்த சாப்பாட்லா அவுங்கதா சமைச்சே போடுவாங்க பொண்ணு வீட்டுல சமைக்க மாட்டாங்க அவங்கதா சமைப்பு ப்பாங்கள எல்லாரு அந்த காய்கறி தா நான்வெஜ் கிடையவே கிடையாது வெஜிடேரியன் தா கல்யாணம் முடிஞ்சு பந்தக்கிடான்னு ஒண்ணு வெற்ற வரை எமே வந்து வெஜிடேரியன் தான்
ம் ம் ம்
அஹ் அந்த க சீரெல்லாம் கொண்டு வருவாங்க சில பேர் வந்து நெறைய பேர் ஒரே அரிசி பருப்பு இப்ப இந்த பஜ்ஜி போடுற மாவு போண்டா வடைக்கு போடுற பருப்பு உழுந் பருப்பு எல்லாரு நிறைய்ய கொண்டு வருவாங்க இப்போ ட்ரெண்டிங் கொஞ்சொ எப்படி ஆயிருச்னா சில பேர் குடுத்துடுறாங்க சில பேர் காசா குடுத்துடுறாங்க தேவைப்படும் போது வாங்கிக்கோங்க ஏன்னா இப்ப ஒரு பத் பத்து பேக்கெட் ஒரு கிலோ மாவு பேக்கெட்டு ஒருத்தர் வாங்கினாங்கன்னா பத்து மாமணங்க முரவரும் புதுன பத்து பேருமே மாவு பேக்கெட்டு வாங்கணும்னா அதெல்லாம் எக்ஸ்பைரி ஆயிடு அக்கம் பக்கத்துல இருக்கவங்க குடுத்துடுவாங்க பட் இருந்தாலும் அது இதுவாயிடும் சில பேர் வந்து இந்த அளவுக்கு குடுத்துடுவாங்க சில பேர் வந்து காசா குடுத்துற்வாங்க நான் சீர் வரிச தா அரிசி பருப்பு வாங்கன் வாங்கல்ல எ ஆல்ரெடி நிறைய பேர் வாங்கி தருவாங்களேன்னு காசா குடுத்துட்டோம்னா அவங்களுக்கு ஒரு உதவியாருக்கு
ஆமா தேவைப்படும் போது வாங்கிக்கலா
கலாம் அவங்க செலவுக்கு அவங்க பாத்துப்பாங்க அந்த மாதிரி பண்ணுவாங்க ஆஹ் இதெல்லாம் வந்து எல்லாம் அங்க அஹ் மாமாமாருங்க வாங்கி கொடுப்பாங்க அத்தமாருங்க சித்தி சித்தப்பா இருக்கறவங்க எல்லாம் சாப்பாடு செஞ்சு அந் பிள்ளைக்கு சாப்பாடு போடுவாங்க கல்யாணம் ஆவறங்க அது பையனா இருந்தாலும் பொண்ணா இ ருந்தாலும் சரி ஆஹ் யார அந்த முறையை செய்வாங்க அது செய்வாங்க அப்பறம் அந்த சில சடங்குங்கள் எல்லாம் செய்வாங்க சில பேர்லாம் வயசுக்கு வந்து தீட்டு களி க்காம இருப்பாங்க
ஆமா
கல்யாணத்துக்கு முன்னாடி கழிச்சு விடுவாங்க
கல்யாணத்துக்கு முன்ன நாள் நைட் அது மாரி பண்ணுவா
கல்யாணத்துக்கு முன்னாடி நாளே ரெண்டு நாளைக்கு முன்னாடி கல்யாணத்துக்கு முன்னாடி நாள் பண்ண மாட்டாங்க அதுக்கூ ஒரு நாள் முன்ன
ஓகே ஆஆ
சீருன்றது சமச்சு போடுவாங்க தீட்டு கழிக்கறது இன்னூ ஒரு நாள் முன்னாடி கூட இருக்லா அதல்லா வந்து ஆ தெ தீட்டு கழிச்சுட்டுதா மூணாவது நாள் அதா தீட்டு கழிச்சு கல்யாணத்துக்கு முன்னாடி இருக்க மூணாவது நாள் தா வந்து பந்தக்கால் நடுவாங்க பந்தக்கால் நட்டு அன்னிக் கு சமைச்சல்லா போடுவாங்க அப்றோ கல்யாணத்துக்கு வந்து காலையில மூணு இல்ல நாலு நானு அஞ்சு நாளுக்கு முன்னாடியே நா த்தனாருங்க வந்து மெட்டி போட்டு போயிடுவாங்க
மெட்டி போடுவாங்க ம்
கே வந்து அவுங்க வந்து கொலுசூ மெட்டியூ எடுத்து குடுத்துட்டு போவாங்க புதுசுதா போடணு நம்ம என்ன தா கொலுசு புதுசு போட்டுர் தாலூ அவுங்க எடுத்து தர்றதா போடணு
போயிடுவாங்க நம்
போட்டு விட்டு போயிருவாங்க இல்லல்ல போட்டு விட்டே போயிருவாங்க நாத்தனாருங்க வந்து போட்டு விட்டுட்டு போயிடுவாங்க மெட்டிங்க வந் மூணு விரல்லயுமே போடுவாங்க சிலதுலா ஒத்த விரல்ல தானே போடுவாங்க
ஆமா
உ விரல்லயுமே வந்து வெட்டி மெட்டிங்க போடுறாங்க அந்த அந்த விரலுக்கு ஒரு ஒரு மெட்டிங்க இருக்குதா இந்த மாரி மெட்டிங்க அந்த விரலுக்கு அப்ப ஒவ்வொன்னூ ஒரு ஒரு டிசைனு ஒவ்வொரு சைஸ்லருக்குது
ம் அதா மாரி மாரி ம் நம்ம சின்ன விரலுக்கேத்த மா த்ரி
அந்த மாரி அந்த மூணு விரலுக்கூ மெட்டிங்கருக்குது மெட்டி போடுறாங்க சாப்பாடு வந்து சைவ சாப்பாடு தா கல்யாணத்துல
ஆஆ அதா அது நீங்க பண் பண்கெடான்
பந்தக்கெடா வந்து ஆ அது வரீக்கூ சைவ சாப்பாடு தா நான்வெஜு தொட மாட்டாங்க ஆ கல்யாண பொண்ணுக்கு வந்து பட்டினி ஈ சீர்னு சொல்லுவாங்க அதாவ்து வந்து நம்ம முன்னாடிகி நமக்கு போடுறாங்கல்ல சாப்பாடு அந்த சாப்பாடு தான் கடஸ் சி அதோட கல்யாணோ முடிஞ்சி கடைசியா ரிசப்சஷன்லா முடிஞ்சுதா நமக்கு சாப்பாடு அது வரைக்கூ அந்த ரெண்டு நாள் பட்னியா தா இரு தண்ணி மட்டும் தா தண்ணி இல்ல பால் அது மட்டுதா இல்லப்பா ரெண்டு நாள் இருந்து இப்ப ஒரு நாளா மாத்திட்டாங்க ஒரு நாள் தா அது ரெண்டு நாள் ஆயிடும் உங்களுக்கு முன்னாடி நாளுக்கும் ஒரு நாள் முன்னாடி தானே சமைச்சு போடுறாங்க
ஆமா
காலையில நீங்க சாப்பாடு கிடையாது சாயங்காலம் நீங்க இப்ப வந்து இந்த நிச்சயதார்த்தத்துக்கு மண்டபத்து கிளம்பிருவீங்க
உம் ஆமா
அன்க்க ய சாப்பாடு கிடையாது நிச்சயதார்தம் முடிஞ்சு சாப்பாடு கிடையாது இப்பவும் அப்படிதா என் கல்யாணத்திலயும் அப்படிதாங்க நிச்சயதார்தம் முடிஞ்சும் நைட்டு சாப்பாடு கிடையாது காலையிலயே கல்யாணம் காலையில கல்யாணம் முடிஞ்சு மண்டபம் போய் வந்து அஹ் கோயிலுக்கு போவாங்க சில பேர் போவாங்க சில பேர் எல்லாம் முடிச்சுட்டு கோயில் போவாங்க என மழை இருக்கும் எங்க திருச்செங்கோடு மலைக்க கோட்டை ஏறிட்டு வரணோம்
உம் ஆமா
ஆஹ் அதனால அதுக்கு முன்னாடி மலை கோயில் போடுறதுக்கு முன்னாடியே முடிஞ்சு கல்யாணம் முடிஞ்சு ரிசெப்ஷன் காலையே வைப்பாங்க காலையே கல்யாணம் முடிஞ்சு அப்படியே காலையிலயே ரிசப்ஷன் வைப்பாங்க அந்த ரிசப்ஷன்ல்லாம் முடிஞ்ஜி ஆமா அன்க்கு காலையிலே ரிசபஷன் எல்லாம் முடியறதுக்கு பன்னெண்டு மணி ஆயிடும் பன்னெண்டு பன்னெரைக்கு மேல தா போய் சாப்புணும்
ஓ
அது ரெண்டு நாள் கணக்காய்டும்
ரெண்டு நாள்
ரெண்டு நாள் கணக்கு ஆயிடும் அந்துக்கப் அப்புறம் தான் சாப் சாப்புடுவாங்க இல்ல சில பேர் அன்னைக்கே கோயிலுக்கு போறவங்க இருக்காங்க அடுத்த நாள் கோயிலுக்கு போறவங்க இருக்காங்க சோ கோயில் தூரத்த பொறுத்து கோயில் பக்கமாவே இருந்துதுன்னா போயிட்டு வந்துருவாங்க கோயில் கொஞ்சம் தூரம் இருக்குது அப்படின்னும் போது நாங்கன்னா அடுத்த நாள் கோயில் போவாங்கன்னா கோயிலுக்கு போகாம நான்வெஜ் சமைக்க மாட்டாங்க கோயி போய் வந்ததுக்கு அப்புறம் தா கறி எடுத்து செய்வாங்க
அதா அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து சாமி கிட்ட போய் இது பண்ணிட்டு வந்த உடனேதா அடுத்த நாள் பண்ணுவாங்க
வந்து அந்த கல்யாணத்தப்போ என்ன புடவை கட்டியிருந்தாங்களோ அந்த புடவையிலதா கோயிலுக்கு போணும் அதுக்குதா கல்யாணம் முஞ்ச கையோடையே மறுநாள்னால அந்த புடவைய கட்டிட்டு தா போணும் மாப்பிளையும் வேட்டி சட்டைல அந்த என்ன வேட்டி சட்டை கல்யாணம் அப்போ போட்டிருந்தாரோ அந்த வேட்டி சட்டையில தான் போணும்
உம் இப்
கொங்கு நாாட்டுல ஆஹ் அந்த முறையில தா போவாங்க சோ ஏ ஒரு அதாவது ஆ சொந்தக்காரங்களப் பொறுத்து மேக்சிமம் மூணாவது நாளு இல்ல அஞ்சாவது நாளுனு ஒத்தையில வைப்பாங்க பந்தக்கெடா வெட்டறதுன்னு அன்னைக்கிதா மறுபடியு சந் சொந்த பந்தத்தல்லா கூப்ட்டு கறி விருந்து போடுவாங்க கல்யாணத்துக்கு கறி விருந்து போடுறது வந்து அன்னக்கிதா
அதா இ பந்தல்
ஆஹ் பந்தக்கடான்னுவாங்க ஆஹ் அது பொண்ணு வீட்டு சைட்லனு தனியா போடுவாங்க பையன் வீட்டு சைட்லயு தனியா போடுவாங்க ரெண் டு சேந்து போட மாட்டாங்க அவங்கவுங்க சார்பா தனித்தனியா போடுவாங்க ஒரே நாள்லனு போது இங்கேய் போ ஓ இப்ப இங்கேயு அத்த மொற வரு இங்க சித்தி மொற வரு ரு அப்டி சொந்த பந்தத்துக்குள்ள இருந்தாங் ங்கனா ஒரே நாள்ல போய் சாப்பிட முடியாதுனு இவங்க மூணாவது நாள் வச்சு அவங்க அஞ்சாவது நாள் வைப்பாங்க ஆஹ் அடுத்த நாள் அதா இவங்க ஒரு நாள் அவங்க ஒரு நாள் வெப்பாங்க ஆ யே ரெண்டு பேரு ஒரே நாள்ல சமச்சு செய்ய மாட்டாங்க பட் ஒ தள்ளிதா வரு சொந்த பந்தங்கள் ஒரு நாள் வரு ஏனா இ இவங்களு அந்த வீட்டு பந்த கடாய்க்கு போகணு கல்யாணொ ஆயிடுச்சு இல்லையா ஒறவு முறை ஆயிட் ட்டாங்கல்ல அதனால இனி அவுங் க விசேஷத்துக்கும் இவங்களும் போகணுங்கிறதுனால இவங்க வைக்கிற ஒரு நாளைக்கு இங்க இருக் க்கிறவங்க பொண்ணு வீட்டு சைடெல்லா போய் மாப்பிள வீட்டுல சாப்ட்டு வருவாங்க இவங்க பந்த கடா வைக்கும் போது மாப்பிளை வீட்டுல எல்லா கெளம்பி வந்து இங்க சாப்டுட்டு போவாங்க
இது எப்டி விருந்துன்னு சொல்லுவாங்களே பொண்ணு மாப்பிள்ள அது மா
இல்ல இது இருக்கு அதுக்கப்பறொ ஒரு ஒரு விருந்து இருக்கு எப்படின்னா மாமா மொறை ங்க சித்தப்பா மொறைங்கல்லா வீட்டுக்கு கூப்பிடுவாங்க விருந்துக்கு கல்யாணான புது மாப்ளயே கூப்புடுவாங்க, துணிமணில்லா எடுத்து குடுத்து, மொய் வச்சு குடுத்து.
அனுப்புவாங்
ஆஹ், அவங்கள அனுப் னுப்புவாங்க.
அதாங்க ஆங்க, இது வந்து குடும்பமா ஃபஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்பறமா தனித்தனியா மாப்பிள்ள பொண்ணுங்கள மட்டு விருந்து
பா அவங்கல்லா விருந்து வச்சு அந்த மாரி அனுப்புவாங்க. சில பேரு வந்து, என்னன்னா மாப் பிள்ளைங்களுக்கு எங்க இதுல மெட் டி போடுவாங்க. கல்யாண்த்த, கல்யாணத்தன்னைக்கு, கல்யாணம் முடிஞ்சு ரிசப்ஷன்ல வந்து இந்த கல்யாணொ பண்ணி தாலி கட்டி, ரிசெப்ஷன்ல வந்து நிக்றோ போ இல்லயா அப்ப எல்லாரு, கிஃப்ட் குடுத்துட்டு மீய் குடுத்துட்டு போம்போது மாம முறைங்க மச்சான்னுங்க இவங்க எல்லாரு, வந்து மாப்பிளைைக்கு மெட். டி போடுவாங்க. ரிசபஷன்ல வந்து எல்லாரு, ஆஹ் மெட்டி போடுவாங்க.
சேர் சேரி அது எத்த நாள் வரைக்கு, வெச்சுப்பாங்க
அது ஆம்பளைங்க, மூண் நாள் போட்டிருப்பாங்க. அதுக்கப்புறோ எல்லா வேலைக்கு போகணு அந்த மாரி இருக்கு அதனால அவுங்கள் மூண் நாள் போட்டிருப்பாங்க, சம்பிரதாய சாங்கிய சம்பிரதாயத்துக்கு மூண் நாள் போட்டிருந்திருக்கலா
உம், அதா மூண் நாளைக்கு அப்புறோ அவுங்க கழட்டி வெச்சிருவாங்க.
ஆஹ், கழட்டி வெச்சிருவாங்க அதா அந்த மாரி முற ஆஹ் இப்படிதா இப்படிதா அந்த, கல்யாணமும், நல்லா இதுவா இருந்தது சைவ உணவு, அஹ், கொங்கு நாடு ஸ்பெஷல்னாலே நா வந்து இந்த, என்னா சொல்றது. இந்த காளான் பிரியாணி, அது பிரிஞ்சி சா ஆஹ் காளான்ல வெஜ் நான்வெஜ் போடக்க கூடாதுன்னு. சைவத்துலே, காளான் பிரியாணி, அந்த மாரி போடுறாங்க. அப்புறோ தயிர் பச்சிடி, இந்த கத்திரிக்கா தொக்கு இதெல்லா இருந்தது. இல்ல, சிக்ஸ்டி ஃபைவ் இப்பதா காலிஃப்ளவர் பக்கோடா மாரி அது வெச்சுடறாங்க
அதா சைவத்திலியே எல்லாமே காலிஃப்ளவரு
ஸ்பெஷல் தருவாங்கன்னா புதினா சட்னி இல்ல தேங்கா தொவயல் அந்த மாரி குடுப்பாங்க புதினா தொவையல்ல ஆ சட்னி குடுப்பாங்க இது நல்லாருக்கு அதோட சேஞ்சஸ் சாப்பிடறதுக்கு வந்து ஒரு தொவையல் மாரி குடுப்பாங்க கெட்டியாவு இருக்காது தண்ணியால்லாத ஒரு ஸ்டேஜ் மாரி இப்போ ஒரு தோச இட்லிக்கெல்லா ஒரு சட்னி அரச்சா எவ்ளோ கெட்டியாருக் குமோ அந்த மாரி ஒரு இது ஆ நல்லாருக்கு அதுக்கு வந்து ஒன்னு புதினா சட்னி மாரி இருக்கு இல்லனா தேங்கா சட்னியே கொஞ்சொ விதியாசமா அரச்சிருந்துருப்பாங்க ஆ அது வந்து அந்த பிரிஞ்சுசாத த்துக்கு நல்லாருக்கு
ம் சேரி அதா அதுக்கு வந்து நல்லா செட்டாகு
அந்த மாதிரி செஞ்சிருப்பாங்க கறி விருந்தல்லா அங்க தனியா செய்வாங்க கறய வந்து வேக வெச்சு எடுத்து தனியா அத வதக்கீர்வாங்க கொழம்பு தனியா இருக்கு ப்ச் சில பேர்ல்லா ஒன்னா சேத்து குருமா மாரியே வெச்சிர்றாங்க க்ரேவி மாரி
ஆமா ஆமா
அ இதுல வந்து எல்லா வணக்கி போட்டு கொழம்புக்கு வந்து மசாலா அரச்சு தேங்காவியு அரச்சி நல்லா கெட்டியா அரச்சு அத ஊத்திருவாங்க குருமாக் கூத்தற மாரி அந்த தேங்கா இத ஊத்தி குொழம்புன ஓட சேந்து கறி நறையா கொதிக்கு கொழம்பு